உம் ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ தெளிவாக் கேக்குதுங்க என்ன பண்றீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கேன் ஆனா உங்க சைடு கொஞ்சோம் பிரேக் ஆகுற மாரி இருக்கே
அப்பிடிங்களா இப்போ கேக்குதுங்களா இப்பயு அப்பிடி தா கேக்குதுங்களா இல்ல இப்ப நல்லா கேக்குது ங்களா இல்ல மறுபடியும் பிரேக் ஆகுது
இல்ல இப்போ பிரேக் ஆச்சு
திருப்பியும் மறுபடியும் பிரேக் ஆகுதுங்களா ஒரே ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு ம இன்னொரு தடவ கூட கால் பண்றீங்களா
இல்ல அப்டி பண்ண முடியாது செரி ஓகே நீங்க பேசுங்க
கேக்குதுங்களா
ஆ கேக்குது பிரதர்
இல்ல பிரேக் ஆகுதுங்களா ஆ இப்பயும் பிரேக் ஆகுதுங்களா இல்ல நல்லா கேக்கு அ செரி செரி செரி இல்லங்க இனிமே தாங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நாங்க சாப்ட்டோங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னைக் கி நாள் எல்லாம் எப்டி போச்சு ஹலோ ஹலோ ஹலோ
ஆ போயிட்டு வந்து
ஹலோ